ஆ
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கிறீங்க
ம் நானு நல்லாருக்கே
சாப்ட்டீங்க ஆ நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்கள
ம் நானு சாப்ட்டே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து தோசயு முட்டக்கோசு பருப் பு போட்டு சாப் அது சாப்பாடு மாரி செஞ்ச
அப்டியா எங்க எங்க வீட்டுல சாதம் சிக்கன் கொழம்பு
ஒ அப்டியா செரி
ம் ம் அப்றோ என்ன பண்றாங்க வீட்டுலெலா
எல்லா வீட்ல அவ்ங்கவ்ங்க வேல செஞ்சுட்ருக்காங்க
ம்
அப்றமா சொல்லுங்க எப்டி போய் விட் இன் இன்னியோட நாள் எப்டி போனது உங்களுக்கு
ம் நல்லாதா போச்சு
அப்டியா டைம் போனதே தெரிலே
ம் புரில
டைம் போனதே தெரிலல
ஆமா டைம் இன்னைக்கி ரொம்ப ஸ்
இந்த வேல செஞ்சுட்டே இருந்தா டைம் போறது கூட தெரிய மாட்டிங்து
ம் ஆமா
அ நா கூட சும்மா இருக்க மாட்டே எனக்கு சும்மா இருந்தாலே போர் அடிக்கு நா கூட வேல செஞ்சுட்டே இருப்பே
ம் நானு அந்த மரிதா வேல்ல இருப்பே இல்லனா கால்ல வெளிக்கு போவே அப்றமா சாயங்காலோ வீட்டுக்கு வந்து தூங்கிடுவே
அப்டியா செரிங்க
ம் அப்றோம் எப்டி போச்சு இன்னிக்கி நாளு வந்து ஹலோ லோ கேக்குதா ஹலோ ஹலோ லோ கேக்குதா ஹலோ ஹலோ எனக்கு கேக்கலங்க உங்களுக்கு